போறோ ஒரு மனிதன் வந்து அவனோட வாழ்க்கையில பல கட்டங்கள்ல வந்து அனுபவிக்கிற நெறைய உணர்வுகள்லா இருக்கு சந்தோஸோ அ துக்கோ ஆ கஷ்டோ தனிமை அது மாரி பல கட்டங்கள் இருக்கு அதுல ஒன்னு ஒரு உணர்வு தா வந்து இந்த தனிமை இப்ப மனிதன் பாத்தீங்கன்னா ஒரு ச சமூக விலங்கு மாரிதா ஆ சொல்லுலா ஏன்னா அவ வந்து மற்றவங்களோட உறவு கொண்டு வாழ்தல தா அவ வந்து மகிழ்ச்சி சியா இருப்பா இது வந்து ஒரு உட ஆவ் உடலால மட்டு இல்ல மனதாலயு வந்து தனித்து இருக்கிறதுதா வந்து இது ஒரு உண்மையான தனிமைனே சொல்லலா இப்ப தனிமைன் பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வந்து என்னா பண்ணுவாங்கன்னா ஆ தன்னை யாரு வந்து புரிஞ்சுக்ல நம்ம பக்கத்துல வந்து யாருமே இல்ல நம்ம கூட பேசுறதுக்கு யாருமே இல்ல அப்படின்ற ஒரு ஒரு உணர்ர நிலை வந்து எல்லாருக்குமே ஒரு கட்டத்துல வந்து உருவாகு அந்த சமயத்துல வந்து நம்ம சுத்தி வந்து நெறைய பேர் இருந்தா கூடு நம்ம மனசுல வந்து நம்மளுக்குன்னு யாருமே இல்ல அப்படின்ற ஒரு உணர்வு தா வந்து தோணு அதுதா வந்து ஒரு உண்மையான தனி் தனிமைனே சொல்லலா இந்த தனிமை உருவாறதுக்கு நெறைய காரணங்கள் இருக்குது எப்டின்னு பாத்தீங்கன்னா நம்ம கூ குடும்ப உறுப்பினர்கள் கிட்டயே இப்ப அப்பம்மா ஆ தாத்தா பாட்டி அத்த மாமல்லா இருப்போ அவங்களுக்குள்ளயே ஒருத்தவங்கள ஒருத்தங்களா வந்து ஆ புரிஞ்சிக்க மாட்டாங்க அவங்களுக்குள்ள இருக்க புரிதல் வந்து ரொம்ப குறைவா இருக்கு அதே மாரி நண்பர்கள் உறவினர்களோட ஆதரவு இல்லாம இருப்பாங்க அவங்களுக்கு வந்து ஒரு நெறைய தனிமை வந்து உருவாகுதுன்னே சொல்லலா இப்ப தொழில்நுட்ப வளர்ச்சியால ஆ அந்த காலகட்டத்துல்லா வந்து எல்லா ஒண்ணா இருந்தாங்க இப்பெல்லா வந்து எல்லார் கையிலயுமே வந்து தொலைபேசி ஆ ஆ தொலைக்காட்சி எல்லாமே இருக்கு இந்த மாரி தொழில்நுட்ப வளர்ச்சியால நேரடி தொடர்பு வந்து நெறையா குறை குறைவா இருக்கு அதே மாரி வேலைக்காக படிப்புக்காக என்னா பண்றாங்கன்னா எல்லாருமே வந்து தனியா வாழ வேண்டிய ஒரு சூ சூழ்நில வந்து நம்மளுக்கு வந்து உருவாகுது இதனால மன அழுத்தோ தாழ்மை உணர்வு இது மாரியான காரணங்களால என்னா பண்ரோன்னா எல்லாருமே வந்து ஒரு கட்டத்துல இந்த தனிமைய வந்து நெறையாவே உணர ஆரம்பிக்கிறாங்க இப்ப உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னு வச்சீங்களே ஒரு மாணவ வந்து இப்ப புதுசா இப்ப ஒரு பள்ளிக்கு போறா இல்ல ஒரு படிக்கிற எடத்துக்கு வேற எங்கியு ஊருக்கு போறான்னா அவனுக்கு வந்து ஆ நண்பர்கள்லா இருப்பாங்க எல்லாமே புதிய நண்பர்களா தா இருப்பாங்க அப்ப என்னாவுனா அவனுக்கு வந்து அங்க ஒரு தனிமை உணர்வு வந்து அங்க ஏற்படு அதே மாரி ஆ ஒரு வயதானவங்கனா என்னா பண்ணுவாங்கன்னா நறைய பேரு குடும்ப கஷ்டத்துல பசங்கல்லா நம்மள திட்றாங்க இது பண்றாங்க தனியா விட்றாங்கன் சொல்லிட்டு குடும்பத்துலருந்து விலகி தனியா போய்டுவாங்க அனாத ஆஸ்ரமா அந்த மாரி போம்போது அவுங்களுக்கு வந்து தனியா வாழும்போது அவுங்களுக்கு மிகுந்த ஒரு தனிமை ஏற் பட்டு அவுங்களுக்கு வந்து ஒரு மன உளச்சலே உருவாகுதுன் சொல்லலா இந்த தனிமை வந்து நம்ளோட உடல் நலத்தையு பாதிக்கு நம்ளோட மன நலத்தையுமே பாதிக்கு இதனால மன அழுத்தம் வந்து அதிகரி அதிகரிக்கு இந்த மாரி அதிகமாகறதால நம்மளுக்கு வந்து தன்னம்பிக்கையல்லா வந்து கொறஞ்சுரு நம்ளுக்கு எப்பியிமே வந்து நம்ம மொதல்ல கவலயாருப்போ சோகமாருக்கு இந்த மாரியா உணர்வுகள் தா வந்து நம்மளுக்கு வந்து அதிகரிக்குமே நம் மு நம்ம கிட்ட வந்து ஒரு சந்தோஷமே இருக்காது சில நேரங்கள்ல வந்து மனநல பிரச்சனை கூட நம்மளுக்கு வரு இதனால எப்பிய்மே நம்பவு தனியா இருக்றது வந்து நல்லதுனே சொல்ல கூடாது ஏன்னா அது ஒரு தீமயான ஒண்ணுதா சில நேரங்கள்ல நம்ம தனியா இருக்றது நம்மள வந்து சிந்திக்க வெக்கு நம்ம நாமே புரிஞ்சு கொள்றதுக்கு உதவாரு உத உதவியாருக்கு ஆனா எல்லா நேரத்திலயு வந்து நம்ம வந்து தனிமயா வந்து இருக்கவே கூடாது நம்ம அந்த தனிமைய வந்து சமாளிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணுனா குடும்பத்தோட வந்து ஆ குடும்பத்தோடயு நம்ப நண்பர்களோடயு நம்ப வந்து தொடர்பு வந்து நம்ப அதிகமா வச்சுக்கணு அதே மாரி நறைய புத்தகோ வாசிக்கிறது ஆ விளயாட்டு விளயாட்ல ஈடுபடுறது இசைய கேக்குறது இது மூலியமா நம்ப என்ன பண்லா இந்த தனிமய வந்து ஆ தகர்க்கலா சேரி இந்த இந்த காலகட்டத்துல வந்து ஏ தனிமை வந்து ரொம்பவே அதிக அதிகமாரு க்கு அதனோட காரணங்கள்ல்லா என்னன் சொல்ல முடிமா
இன்றைய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா தனிமை ஏ அதிகரிக்கதுன்னா இது வந்து ஒரு உல ஒரு உலக அளவில கவலை பட வேண்டிய ஒரு சமூக பிரச்சனயாவே இது மாறிட்டுருக்கு இதுக்கு பல காரணங்கள் வந்து சொல்லலா அதுவு டிஜிட்டல் வாழ்க்கை பாத்தீங்கன்னா உண்மயா ன உறவுகள அது ரொம்ப குறைவுபடுத்துது முன்பல்லா பாத்தீங்கன்னா நண்பர்கள் குடும்போ அக்கோ பக்கத்தினர் இப்டி எல்லாருகிட்டயு நம்ம பேசி நம்ம நேரத்த செலவிடுவோ அவுங்கிட்ட சந்தோஷமா அந்த நாளே நம்ம கழிப்போ அப்டிலா இருந்தோ இப்ப எதாவ்து ஒண்ணு ந வேணுனா நம்ப பக்கத்து வீட்ல போய் நம்ம கேப்போ இந்த மாரி என்க்கு இது இல்ல இது குடுக்குறீங்ளான் கேப்போ அவுங்க வீட்ல அ து அது வேற எதாவ்து இல்லன்னா நம்ம கிட்ட கேப்பாங்க இப்டிலா இருந்தது எதாவ்து ஒரு சின்ன சத்தனாலு ஓடி வந்து என்ன ஏது நம்ம பாப்போ இப்பிலா இந்த காலகட்டம் போயி இப்ப இந்த ச ஆ ம கைபேசின் ஒண்ணு வந்ததுனால ஒரு ஒரு மனுஷேன் இன்னொரு மனுஷன் கிட்ட பேச கூட நேரொ இல்லாம இருக்குது இ நம்ப எப்பயுமே இந்த ம்ம கைபேசி கூடவேதா நம்ம அதிக நேரத்த நம்ம வந்து செலவிட்றோ மனிதர்கள் கிட்ட நம்ம செலவிடுறதே கெடையாது இப்ப அதிகமா கொஞ்ச நாள் ம கைபேசி சமூக ஊடகங்கள் இதெல்லா வந்ததுனால ஆன்லைன் உரையாடல்கள் இதெல்லா வந்ததுனால உணர்ச்சி ஆழம் வந்து ரொம்ப கொறஞ்சிடுச்சு இப்ப மனதளவுல நம்ம அதிகமாவே பிரிஞ்சிருக்கிறோ அப்டின்றதுதா உண்மையே இப்போ குடும்ப அமைப்புல மாற்றத்த பாத்தீங்கன்னா ஒரு கூட்டு குடும்போ அப்டின்னு பாத்தீங்னா அது பல தலைமுறைகள சேர்ந்து வாழ்ந்துட்டு வந்துச்சு இப்ப அணு குடும்பம்னு ஒரு ஒற்றை வாழ்க்கை தா அந்த ஒற்ற வாழ்க்க வாழ்றதுகாக ஒரு மனுஷே என்ன பண்றா இங்கருந்து வெளிநாட்டுக்கு பணோ சம்பாதிக்கிறதுக்காக போயிட்றாங்க அங்க போயிட்டு ம வேற நகரோ வேற குடிபெயர்ப்பு இப்டிலா போயிட்டு தினச் தெரில்ல உணர்ச்சி ஆதரவின்றி அவே வாழ்றா இப்ப சுருக்கமா சொல்லனுன்னா இன்றைய தனிமை காரணங்கள் பாத்தன்னா டிஜிட்டல் வாழ்க்கதா இதுதா உண்ம அணுக்குடும்பம் வந்து ஒரு வேலை அழுத்தோ அது சமூக ஊடக ஒப்பீடு வந்து நகர வாழ்க்கைக்கு உறவுகள் வந்து ஆடு ரொம்ப குறைவு மக்கள் வந்து இணஞ்சி இருக்குறாங்க அதனால தா தொடர்பு இல்லாமலே இருக்குது இப்ப நீ நம்ம வி நீங்க விரும்புனாதா தனிமய குறைக்க என்ன செய்யலா அப்டின்ட்டு நம்மளால யோசிக்க முடியு இப்ப சமூக வலைத்தளங்கள்ல தனிமை அதிகரிக்கிறதா அத பத்தி நீங்க என்ன நெனக்கிறீங்க
இன்றைய ஒலகத்துல வந்து தகாவல் தொழில்நுட்பம் தா வந்து ரொம்ப வேகமா வளர்துட்டு வருதுன்னே சொல்லலா அத யாராலயுமே மாத்த முடியாது இதுல ரொம்ப முக்கியமான எடத்த பெர்றது இந்த சமூக வலைதளங்கள் தா தலையா வந்து எல்லாருமே வந்து பயன்படுத்துறாங்க இதனால மனுஷ் ஷங்க வந்து என்ன பண்றாங்கன்னா அவங்களோட தினசரி வாழ்க்கைல வந்து ஆ இந்த சமூக வலைதளந்தா ஒரு அவசியமான ஒன்னாவே மா மாறிடுது ஆ வேல மத்த வேலைகள் மத்த செயல்கள விட இந்த சமூக வலைதளங்கள்தா எல்லாருக்குமே வந்து ரொம்ப முக்கியமான ஒன் னா ஆயிச்சி இத வந்து இது வந்து ஒரு நேரத்துல வந்து நல்லது நல்லதாதா இருக்கு எப்டின்னு பாத்தீங்கன்னா தொடர்புகள வந்து எளிதாக்குது தகவல்கள வந்து விரைவா வந்து பகிர உதவுது அதே நேரத்துல இதனால நெறயத் தீமைகளு இருக்குது எப்டின் பாத்தீங்கன்னா இந்த சமூக வலைதளங்கள் வந்து ஆ மனிதர்கள வந்து ஒன்றிணைக்கிற ஒரு சக்தியாதா இருக்குதுன்னே சொல்லலா ஒ உலகத்துல வந்து எந்த மூலைல இருந்து நண்பர்கள் அவுங்க உறவினர்கள் அப்பறோ நம்மளுக்கு தெரிஞ்சவுங்க எல்லாரு கூடையு வந்து நம் மளால தொடர்புல இருக்க முடியு அ பல வருடங்களுக்கு முன்னாடி பிரிஞ்சி போன ஆ நம்ப பள்ளி நண்பர்கள் அவுங்கல்லா கூட நம்ம என்ன பண்ணலா இந்த சமூக வலைதளத்துல வந்து கண்டுபுடிக்கலா அவுங்க கூட தொடர்பு கொண்டு ஆ உறவாடுறதுக்கு இந்த சமூக வலைத்தளம் வந்து உதவுதுன்னே சொல்லலா இந்த கருத்துக்கள்லா வந்து பகிர்ந்து கொள்றோ அப்றோ நெறையா அறிவுகள வந்து பரிமாறிக்கிறோ இதுக்கு வந்து இந்த சமூக வலைதளம் வந்து ஒரு நல்லதாதா நம்பளுக்கு வந்து அமையுது ஆனா அதே மாரி இதுல நெறைய தீமைகளு இருக்குது இந்த சமூக வலை தளங்கள அதிகமா பயன்படுத்தறதால நம்பளோட மனித உறவுகள்ல வந்து ஆ நேரடி தொடர்பு வந்து நறையாவே குறையுது மக்கள்ல்லா வந்து நேர்ல சந்திச்சு பேசறதுக்கு பதிலா இந்த தொலைபேசி மூலியமா ன்னா பண்றாங்கன்னா மூழ்கி போயிறாங்க அதனால அவுங்க வந்து தங்களோட அ தொலைபேசி சாதனங்கள்ல அதிக நேரம் வந்து செலவிடுறாங்க இதனால நம்மளோட உண்மையான உறவுகளு வந்து பலவீனமாவுது அந்த காலகட்டத்துல்லா என்ன பண்ணுவாங்கன்னா இந்த தொலைபேசிலா இல்ல திருவிழா காலங்கள்ல எதா தேவையான முக்கிய நேரங்கள்ல என்ன பண்ணுவானா ஆ ஊருக்கு போவாங்க எல்லா நேரடியா தொடர்பு கொண்டு ஆ எல்லா சந்தோஷமா ஒன்னா பேசி மகிழ்ச்சியா இருப்பாங்க இந்த காலகட்டத்துல் ன்னா பண்றாங்கன்னா இந்த தொலைபேசி மூலியமா ஆய் ஆ அவ்ங்களே வந்து பேசணு நெனச்சா கூட இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சமூக வலைதளத்துல போயி நறைய்ய பாத்துட்டு அதுலயே மூழ்கி போயிட்றாங்க அதனால பலர் பேர் ன்ன பண்றாங்கன்னா அவங்களோட வாழ்க்கையோட சிறந்த தருணங்கள வந்து ஆ செலவிட மறந்தட்றாங்க இத இதனால அவங்களுக்கு வந்து ஆ நறைய மன அழுத்தத்துக்கு தனிமைக்கு ஆளாவராங்கனே சொல்லலா இதுதா வந்து தனிமை அதிகரிக்கிறதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்குது அதே மாரி சமூக வலைதளத்துல வந்து அதிக நேரொ செலவிறதால உண்மையான மனித உறவு வந்து நறைய வந்து பாதிக்கப்படுது ஒ ஒருத்தவங்களுக்கு வந்து ஆயிரக்கணக்கான ஆன்லைன் நண்பர்கள் இருக்கற்தால உண்மையான வாழ்க்கையில அவருக்கு பேசறதுக்கு யாருமே இல்லா த ஒரு நிலை வந்து உருவாகுது இது வந்து மனநலத்துக்கு ஒரு பெரிய பாதிப்ப வந்து ஏற்படுத்துதுனே சொல்லலா செரி இந்தக இந்த மாரி ஆ நம்ம குடும்பத்துல நறைய வய்தானவங்கல்லா இருப்பாங்க அவ்ங்கல்லா வந்து எப்புடி தனிமைல வந்து அதிகமா வந்து பாதிக்கப்பட்றாங்க அத பத்தி சொல்லுங்க
ஒரு மனுஷன் வந்து கொழந்தையா பிறக்குறான் அவன் இளைஞனா வளரும்போது குடும்பத்துல அம் அது ஒரு குடும்பமா அமஞ்சு வாழ்க்கை முழுவதுமே பலரோடு இருக்குறான் அவனுடைய வாழ்க்கனி இறுதி கட்டத்துல தான் அவன் தனிமையே அவனால உணர முடிகிறது இதுதான் உண்மையே இது ஒரு சோகமான உண்மையு கூட இது நம்ம எல்லாரையுமே சிந்திக்க வெக்கக் கூடிய ஒரு உண்மனே நம்ம சொல்லலா தனிமை அப்டின் பாத்தீங்ன்னா தனியாக இருக்கறது தான் தனிமையே ஒருவர் தனியாக இருக்குறாங்கன்னா மகிழ்ச்சி யாவும் இருக்கலா ஆனா நம்ம புரிஞ்சு கொள்றதுக்கு ஒரு உணர்வு வேணு அந்த உண்மையே தனிமை தான் சொல்லுவாங்க இப்ப வயன வ வயசானவங்களுக்குல்லா அனுபவிப்பது வந்து இந்த ரெண்டாவது வகை தனிமைைனே நம்ம சொல்லலா ஏன் இவங்க வ வயதானவங்களுக்குல்லா தனிமை அதிகமா வருது அப்டி பாத்தோன்னா இதை புரிந்து இத புரிஞ்சு கொள்றதுக்கு வந்து நம்ம அவருடைய வாழ்க்கை பணை வாழ்க்கையுடைய பயணத்த நம்ம நினைக்கணு ஒரு காலத்துல பாத்தீங்கன்னா அவங் நல்லா வேல செஞ்சிருப்பாங்க நறைய்ய நண்பர்கள் இருப்பாங்க உறவினர்கள் இருப்பாங்க குடும்ப பொறுப்புகள் அவங்களுக்கு அதிகமா இருக்கு குழந்தைகள் இருப்பாங்க சமூகத்துல ஒரு நல்ல எடத்துல இருப்பாங்க இது எல்லாமே அவங்ககிட்ட இருந்துச்சு ஆனா அதே அவுங்களுக்கு வயது அதிகரிச்சு வரும்பொழுது ஒண்ணு ஒன்னா கொறஞ்சி அப்ப அவுங்க என்ன பண்றாங்க தனிமைய அனுபவிக் கிறாங்க இப்ப ஒரு ஓய்வு எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டத்துல பாத்தீன்னா ஒரு முப்பது நாப்பது வருடோ அவுங்க கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க ஒரு ஆசிரியரவோ ஒரு அதிகாரியாகோ ஒரு தொழிலதிபராவோ இப்படிலா சொல்லப்பட் டவங்க ஒரு நாள் என்ன பண்றாங்க ஓய்வு பெற்றவர் அப்டின்னு சொல்லப்படுறாங்க அப்ப இத உடைய விளைவு பாத்திங்கனா தினசரி அவுங்க தெனமு அந்த நட அந்த அந்த நடைமுறையை பத்திங்கனா அவுங்களுக்கு உடஞ்சு போது மனிதர்கள் கிட்ட இருக்குற தொடர்பு கொறையுது நா யாருன்ற அடையாளமே அவுங்குளுக்கு கொழப்பமா அமையுது இதனாலதா மனதுல அவுங்களுக்கு வெறுப்புமே உருவாவுது அத்து பாத்தீங்கன்னா இந்த குழந்தைகள் பிரிவு பாத்தீங்கன்னா இன் முன்னொரு காலத்துல்லா பாத்தீங்கன்னா கூட்டு குடும்பமா இருப்பாங்க ஒரே வீட்ல பல தலைமுறையா கூட அவுங்க வாழ்வாங்க ஆனா இந்த காலகட்டத்துல பாத்தீங்கன்னா நகரோ வெளிநாடுக்கு போயிடுறாங்க அங்க ஒரு தனி வாழ்க்கைய வாழ்றாங்க வேலைக்காக வேற இடம் தேடி போறாங்க இதனால குழந்தைங்க வந்து தப்பு செய்றாங்கன்னு அர்த்தோ கடையாது அவுங்க வந்து அவுங்க வாழ்க்கைய கட்டி எழுப்புறாங்க ஆனா பெற்றோர்கள் வாழ்க்கையில பாத்தீங்கன்னா வீடு அமைதி வெறுமை இதுதா இப்ப வய வயசு ஆவுதுன்னா மிக பெரிய வ அவுங்களுக்கு மன மனவேதனையாவே அது அமையு இப்போ வாழ்க்கை துணை இல்லனா அவ்ளோதா நாப்பது அம்பது வரு